நல்லா இருக்கேம்ப்பா நீங்க
ஆ நல்லா இருக்கேங்க்கா சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ இல்லக்கா இனிமேதா சாப்புட்ணு இந்த ஒ்ர்க் முடிச்சுட்டுதா போய் சாப்புட்ணு என்ன சமையல் இன்னைக்கி, இன்னைக்கி என்ன
இன்னைக்கு வந்து ரசம்பா பீட்ரூட் பொரியல்
வாவ் சூப்பர் க்கா நல்லா இருக்கு ரெண்டு சாத்து சாப்புட்றதுக்கு
பீட்ரூட் பொரியல், முட்ட அவுச்சிருக்கே
சூப்பர்க்கா இப்ப கூட நம்ம நறைய சத்தான உணவுகள் வந்து சாப்டணுனு டாக்டரே சொல்றா
ம் ஆமாப்பா அதும் பாத்தன்னா நம்ம வீட்ல கோழி இருக்கு கோழி முட் டதா வீட்ல வாரத்துல ஒரு ரெண்டு மெற பசங்களுக்கு கோழி முட்ட
அக்கா நீங்க கோழி முட்ட வந்து டெய்லி காலைல ஒண்ணு நைட் ஒண்ணே குடுக்கலாமாக்கா டெய்லி ரெண்டு முட்ட தவறாம எடுத்துக்லாமா ஏன்னா புரோட்டீன்ன்றது அதுலதா நமக்கு அதிகபட்சமா கெடைக்கிறது நானே எனக்கு டாக்டர் சொன்னாங்கக்கா டெய்லி வந்து முட்ட சாப்புடுப்பா கம்பல் சரி அப்டின்னாரு நாலா அது எடுத்துக்ல இன்னொன்னு வந் து இப்போ ரீசண்டா பாத்த கோழி மூட்ட வந்து ந டெய்லி ரெண்டு எடுத்துக்குறது வந்து பு்ரோட்டீனுக்கு பூர்த்தி பண்ணு அதிகமா பசிக்காதுன் சொல்றாங்க
ம் ம் ம் நா கொழந்தைங்களுக்கு கோழி முட்டதாம்ப்பா அப்பயடி இல்லன்னாலு கிராமொ சை டு அத வாங்கி கூடொ குடுத்துப்போ ஒன்னும் ப்ரச்சன இல்லப்பா கோழி முட்டைதா எல்லாரு க்க ஃபேம்லிக்கி
அ அ அ கோழி முட்ட வந்து எவ்ளோக் கா ஒரு நாட்டுக்கோழி முட்
ஒரு நாட்டு கோழி முட்ட பத்ருபாப்பா
பத்ருபா அப்பா நா சாதா கோழி முட்டக்கா மூன்றுபா ஜாஸ் த்தி கா எனக்கு ஒரு ஐடியா இப்ப நாட்டு கோழி முட் ட்டையே நாட்டு கோழியே ஒரு பணலா வளத்து அதுலே கோழி முட்டை வ்யாபாரம் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா சூப்பர் சூப்பர் ஆனா அத மேனேஜ் பண்றது கஷ்டொ இல்லைங்களா நீ
பண்றது கஷ்டொம் இப்ப அது ரொம்ப கஷ்டொ அதுக்குன்னு ஒரு தனி ஆளு வே ணு மேனேஜ் பண்றது கஷ்டொ
கண்டிப்பா நம்ம ஒரு எடமே தேர்வு பண்ணியிருந்தாலோ அது பாத்துக்குறதுக்கு ஆள் கண்டிப் ப்பா வேணோ என்னா நாய்ங்க இருக்கோ நரிங்க இருக்கோ கிராமம்ஸ் வேற சொல்றீங்க இல்லயா
இங்கெல்லா அந்த மார்ல்லா வளக்க அப்டி இர்ந்தோ உங்க பக் கத்து வீட்ல அந்த மாரி வளத்து இருந்தாங்க ஒரு இருபது கோழி அந்த இருவது கோழில பதினஞ் சு கோழிய ஃபுல்லா பூன எடுத்துட்டு போய்டுச்சு அதுல இருந்து இந்த சுத்து வட்டாரோ உள்ளங்யே பூன ஓவர் அதுவோ இல்லாத இந்த நரி அது என்னாது கீரி புள்ள கேள்விப் பட்ருக்கீங்களா அது கோழிய வெக்கவே வெக் நிக்காதுப்பா அது
பா ஆஹ் எப்டிக்கா நீங்க இருக்கறத வந்து கிராமமா இருந்தாலோ கொஞ்சோ வீடு பக்கத்துல தா இருக்
வீடு ஃபுல்லா பக்கந்தாப்பா அது பாத்தோனா அது எங்கதா இருக்குதுனே தெரியாது கீரிப்புள்ள கொஞ்சோ கேப்பு இருந்தா போதோ அடில நோண்டிக்கிட்டு கொடோ வந்து அந்த பதினஞ்சு கோழி சுத்தமா புடிச்சிருச்சு
அக்கா இது உங்க வீட்டு பக்கத்துல அப்ப இ தெல்லா இருக்குங்களா காடு மாதிரி வயல்வெளிலா இரு
ஆ ஃபுல்லா வயல் தா பா வயலு கொஞ்சோ காடு அந்த மாரி இருக்கோ
ஓ அப்ப வருதுக்கு சான்ஸ் உண் இல்லங்களா செரிங்க கா இப்ப வந்து சத்தான உணவுனா நீங்க எந்த மாதிரியான காலை உணவுகள் எப்டி எடுக்கிறீங்க எந்த மாதிரியான சத்தான உணவுகல்லா நீங்க ஒரு டெய்லி சமைக்கிறீங்க
பாத்தோனா இது இடியாப்போ போடுவோப்பா இடியாப்ப மாவ அம்மா அரச்சிட்டு வந்து வெச்சிருவாங்க இடியாப்பம் தேங்கா பால் வெச்சு கொழந்தைங்களுக் குடுக்கிறது ஒரு ஒரு நாலு சப்பாத்தி குடுக்கறது ஒரு நாளு இட்லி காலை உணவுனு பாத்தா இப்டிதா எங்கல மேக்சிமம் வரோ ஒரு நாள் பூரி இன்னோ ஒரு நாள் கோதும தோச கூழு செஞ்சுடுவோப்பா ஒரு நாளு வாரத்துல ஒரு மூணு மொறயாவது வீட்ல கூழு கம்பங்கூழு இருக்கு அம்மா வந்து கடைல எல்லா மா வு இடிச்சுட்டு வரா து வர மாட்டாங்க வாங்கிட்டு வர மாட்டாங்க வீட்லயே வந்து இடிச்சு இந்த அம்மில வெச்சி அத இது பண்ணி குத்தி இடிச்சு அத மாவு அரச்சுட்டு வந்து வீட்ல அந்த மாரி கூழு வீட்ல எல்லா கூ கூழுனா விரும்பி குடிப்போ தயிர் மாட் டு பால் தயிர் அதுல கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி
ம்
சின்ன சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி மாங்கா கட் பண்ணி போட்டு கொஞ்சமா பச்ச மெளகா போட்டு அந்த மாரி கூழ் நாங்க எல்லா விரும்பி குடிப்போ
ஓ சூப்பருக்கா கேக்குறதுக்கே சாப்புட்ணு போல இருக்குக்கா
ஆ, அதெல்லா டேஸ்ட்டா இருக்கு
சூப்பர் சூப்பர் நீங்க எப்படி இந்த இல்ல கம்பங் கூழு கேழ்வரகு ரெண்டுமே வந்து சத்தான உணவுகள் தா நீங்க அந்த கம்பம்கூழு வந்து அதிகமா விரும்பி சாப்பறீங்களா இல்ல
எனக்கு கம்பு ரொம்ப புடிக்கு பா அதிகமா நா வீ ட்ல வெக்க சொல்றது அந்த அதோட ஸ்மெல்லு அதுனா எனக்கு ரொம்ப புடிக்கு கே இவுரோட வந்து கம்பு தா நா விரும்பி குடிப்ப
சூப்பரு சூப்பருக்கா பரவாலக்கா அ சத்தான உணவுகள் மீது நீங்க ரொம்ப அக் கரியா இருக்கீங்க
ஆமம்பா அப்பறோ ஒடம்பு ஆரோக்கியோ வேணாமா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா இருந்ததா நம்ம கொழந்தைகளுக்கு தா இந்த மாரி ஆரோக்கியமான உணவு தர முடியு இல்லிங்களா
அப்பா
தா அப்பறோ நீங்க காய் காய்கறிகள்லா எப்டிக்கா நீங்க வீட்டு தோட்டம் அது மாதிரில்லா வச்சு
வீட்டு தோட்டத்த பக்கத்து ஆ இருக்குப்பா வீட்டு தோட்ட காய்கறிதாப்பா பாத்தா கத்தரிகன்னு போட்ருக்கோ சுண்டைக்கா ஃபுல்லா பாத்தா சுண்டக்கா இருக்கு அது சுண்டக்கா வத்தல் போட்டு வச்சிருக்கோ மணத்தக்காளி வத்தல்
ம் ம்
கொத்தரங்கா வத் அது ஃபுல்லா தோட ஃபுல்லா அந்த மாதிரி நாங்க போட்ருக்கோ இப்ப கத்திரிக்கால்லா பாத்தா இந்த உரலா போடுறாங்க பத்தியா உரம்ன்றதுக்கு வேலையே இல்ல ஃபுல்லா சாணம் எருவு வச்சு வீட்டுக்குன்னு தனியா ஃபுல்லா சாணம் எரு அறுபதா அதை வச்சு தான் நாங்க இது பண்ணி போட்டு கத்திரிக்காவுலேருந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம் அந்த மாதிரி பாத்திங்கன்னா அது சுண்டைக்கா ஃபுல்லா இந்த மாதிரி தான்ப்பா கடைல கூட எதும அதிகமா யூஸ் பண்ண மற்றதெல்லாம் வாங்குறதில்லை
சூப்பர் சூப்பர் அப்போ இயற்கையான முறையிலா சார்ந்து இப்போ நாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கிராமப்புறங்கள்ல
றங்கள அந்த மாதிரி வாழ்ந்துட்ருக்கோம்
நல்ல விஷயம் நல்ல விஷயம்கா நீங்க இந்த மாதிரியான எனக்கு இப்ப இப்ப கிராமம் சார்ந்த இருக்கீங்க உங்களுடைய டெய்லி உங்களுடைய தினசரி வாழ்க்கைய வந்து இந்த ளாக்ஸ் மாதிரி யூடியூப்ல போட்டீங்கன்னா நீங்க ஆஹ் பிரபலமாவு வரலா நீங்களு உங்களுடைய சார்ந்து உங்களையும் பார்த்து நிறைய நபர்கள் வந்து இந்த மாரி இயற்கை சார்ந்த உணவுகளோட நம்மளும் கிராமப்புறங்கள்ல மேம்படுத்தி வாழலா அப்டின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா
வச்சிருக்கே ஆனா இன்னு கண்டினியூ பண்ணல கொஞ்ச பேபி இருக்கு இருக்கறதால அத கண்டினியூ பண்ண முடியல
ஓஹ் செரி ஓகேக்கா சோ நீங்க வந்து மாரி பேசி நீங்க போட்டீங்கன்னா நீங்க என்னென்ன உங்களுடைய ஆஹ் வயல் சார்ந்து ஹ் ஆஹ் இயற்கை உணவுகள்ல்லா இந்த மாரி
மத்தவங்கல்லா கத்துப்பாங்க யூஸ் ஆகும் அவங்களுக்கு இருக்கணுன்ற எண்ணோ தோணு
நிச்சயமா நிச்சயமாக்க இப்ப வேப்ப நீங்க வந்து காய்கறிகள்ல்லா எந்த மாதிரியான காய்கறிகள் வந்துட்டு நீங்க விளைவிச்சதுல இந்த காய்கறிகள் நா தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கே அப்டிப்பட்ட காய்கறிகள் எதாவது இருக்கா
அ தொடர்ந்து பாத்தனா ட்ரம்ஸ்டிக் முருங்கக்கா இருக்கு இல்லப்பா அதெல்லா பாத்தா தொடர்ந்து அது காய்ச்சிட்டே இருக்கும் அது நாலஞ்சு மரோ இருக்கு ஒரு மரோ இல்லனாலு ஒரு மரம் அது கா வச்சுக்கிட்டுருக்கோ
சூப்பர் கா
அது மாதிரி பாத்தா பப்பாளிக்கா
ஆஹ் அக்கா நீங்க கொஞ்ச கவரேஜ் இருக்குற எடத்துல வந்து பேச முடியுமா
ஆஹ் சொல்லுப்பா கேக்கப்பா
ஆஹ் கேக்குதுக்கா சொல்லுங்க
ஆஹ் பப்பாளிக்காய் வந்து கூட்டு செஞ்சு சாப்ட்டா நல்லாருக்கும்ப்பா அந்த மாரி பாத்தனா பப்பாளிக்கா கருவட்டு குழம்பு வச்ச வச்சு சாப்ட்டா நல்லாருக்கு
இதுப்படி எது கருவாட்டு கொழம்புல வந்து பப்பாளிக்காய் போடணுமா
ஆஹ் ஆமாப்பா நம்ம நார்மலா குழம்பு வைக்குற மாரி லாஸ்ட்டு கருவடு போட்டு அந்த பப்பாளிக்கா இருக்கு இல்லையா அது தோல்லா செத்தி அத கட் பண்ணி நார்மலா போட்டு நம்ம வைக்கிற மாரி வச்சா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும்
சூப்பர் சூப்
பாட்டி சொல்லி கொடுத்தது வச்சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நல்லாருக்கும்
சூப்பர் சூப்பர் அக்கா பரவாயில்ல நீங்க அந்த மாதிரி இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா
உம் நான் வச்சிருக்கேன்ப்பா கூட்டு செய்வேன் அடிக்கடி கூட்டு செய்வேன்
உம் உம் உம் அப்புறம் இந்த அவரக்கா அஹ் பீன்ஸ்சு இந்த மாதிரி காய்கறிகலாம் விளைவிக்கிறீங்களா
அவரக்கா இருக்கு பா அவரக்க வந்து அதோட சீசன் முடிஞ்சிருச்சுல்ல இப்ப அந்த சீசன் இருக்கிற அவரக்கா பாத்தோம்னா நாங்க சேல்ஸே பண்ணுவோம் இங்கே கொடுக்குறது எல்லாருக்கும் அதுமாரி முருங்கைக்காய் கொடுக்குறது கத்தரி இருக்கிறது இந்த மாரில்லாம் பண்ணுவோம்பா
அக்கா எனக்கு இதுவும் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய சத்தான உணவுன்னு கேள்விப்பட்டேன் கேழ்வரகு இருக்கு பாத்தீங்களா அந்த கேழவரக வந்து அட செய்வாங்களாம் முருங்க
ஆஹ் ஆமாப்பா முருங்கை கீரை ஆஹ் அம்மா எனக்கு செஞ்சு கொடு பாங்களே கேழ்வரகு அட அத நல்லா கொஞ்சொ ட்ரய்யா பெசஞ்சு அதுக் கூட முருங்கக்கீர போட்டு அத அடமாரி செஞ்சு எடுப் வெப்பாங்க நல்லா இருக்கு அது
சூப்பர் சூப்பர் கா ஏ அதெல்லா தெரிஞ்சுதுக்காமே ஏதா போடுவாங்க நெனை இங்க தா அவ ல சோம்பு தட்டி போடுவாங்கனு நெனை
கொஞ்சொ உப்பு சோம்பு கொஞ்சொ போடுவாங்க கொஞ்சொ இதெல்லா வாசனைக்கு
அஹ் ஆஹ் சூப்பருக்கா எனக்கு அது அது நா எங்கயோ சாப் ருக்கே அது எங்கன்னு தெர்ல அது வந்து நல்லா இருந்துச்சுக்கா அந்த கேழ்வ ரகு அடன்று து வந்து ஒரு தடவ
இருக்கும் தா
அததா அது வந்து சா அது வந்து சத்துன்னு சொன்னாங்க சோ என்னதா நெ நய் என் நெய்ல போட்டு செய்யலாமா அது வந்து நம்ம எண் ண அதிகமா பயன்படுத்ததுக்கு நெய்ல போட்டு செய்யும் போது அதோட சுவை வந்து இன்னு கூடுதலா இருக்குமா அப்புறோ வந்துட்டுக்கா இந்த கம்ப தோச அஹ் இந்த மாதிரி நவவதானிய தோசலா செஞ்சு சாப்புட்றீங்களா
ஆது பீட்ரூட் காய்கறில அந்த பீட்ரூட் போட்டு தோச செஞ்சு
ஓகே ஓகேக்கா நமக்கு நேரம் வந்து க சரியாகிடுச்சுக்கா நம்ம தொடர்ந்து வேறொரு கால்ல தொடர்ந்து பேச்
ம் நன்றிப்பா தேங்க்யூப்பா